ஹலோ
ம் நல்லாரிக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
உம்
உம் சரி சரி நீங்க வெளியில் கெளம்பிட்டு இருக்கீங்க வெளியில் இருக்கீங்களா இல்லைங்கள சவுண்ட் வண்டியில போயிட்டு இருக்கறாங்க ஊட்டிக்கு போறேன்னு சொன்னீங்களே ஊட்டிக்கு போயிட்டீங்களா
கேக்குதுங்களா
ஹலோ
அஹ் கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது கேக்குது
ஆஹ் சொல்லுங்க
ஹலோ
ஆஹ இப்போகேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது கேக்குது ஹலோ
எங்கே போறீங்க எங்க போறேங்க நீங்க எந்த ஊரு
ஊட்டிக்குங்களா
ஆமாங்க
ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது கேக்குது
ஆ சொல்லுங்க
ஆஹ் அதான் ஊட்டி நாங்க இருக்குறதுங்களா
ஆமா
அருவங்காடுங்க பழைய அருவங்காடு
ஓ பழைய வங்காடுங்களா நல்லா இருக்கும் ங்களா அப்பதான் ஊட்டினால சில்லுனு இருக்குங்களா
ஆஹ் நல்லா இருக்குங்க ஊட்டி நல்லா அந்த ஊட்டியில நிறைய இடங்கள் இருக்குங்களா சுற்றி பாக்கறதுக்கு நிறைய பேரு இந்த கார்டன் ரோஸ் கார்டன் போட்டானிக்கல் கார்டன் போட் ஹவுஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே
ஆமா கேள்விப்பட்டிருக்கேங்க ஆனா போனதில்லைங்க ஆனா போணும்னு ஆசை
ஆஹ் வந்து ஏப்ரல் மேக்கு அஹ் நிறைய பேர் வருவாங்க இந்த சீசனுக்கெல்லாம் நல்லா இருக்கும் குளு குளுன்னு இருக்கும் நீங்க நீங்க எந்த ஊரு நீங்க ஓ கோயமுத்தூருங்களா அங்க வந்து வரலாமே பக்கம்தானங்க ஊட்டி இந்த குழந்தைங்கல்லாம் ஆஹ் வந்தா நல்ல அங்க ஏசி ஃபேனுன்னு போட்டுட்டு உக்கா இருக்கணும் இது நம்ம இயற்கையாவே குளு குளும்ட்டு காத்து வரும்
ஆமா ஆஹ் எப்பவுமே மழை பெஞ்சுட்டேதான் இருக்குங்களா
இல்ல இல்லைங்க அத சீசனுங்க இப்பதாங்க இப்ப ரெண்டு மூண ஹன் ரெண்டு மூணு நாள தாங்க மழை போயு மத்த மத்த டைம்ல நல்லா என்ன வெயில் நல்லா வெயில் அடிக்கும் ஏப்ரல் மே ல நல்ல வெயிலுங்க ஆனா வீட்டுக்குள்ள வந்தோம்னா கொஞ்சம் நல்ல ஏசியில இருக்கற மாரி இருக்கும் நல்ல குளுகுளுன்னு இருக்குங்க அதனால தான் எல்லாருமே ஊட்டிக்குவா ஊட்டிக்குவாங்க நல்லா எப்போழுதுமே மழை பெய்யாது அது செய்ய தான் சீசன் டைம்ல தாங்க அந்த இனி கொஞ்சம் ரெண்டு மூணு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை பெய்யுங்க கொஞ்சம் அப்படியே ஒரு மணி நேரம் பெய்யும் அப்புறம் விட்டுரும் ஒவ்வொரு சமயம் மத்தியானம் மட்டும் பெய்யும் அந்த மாதிரி இல்லனா எப்போதும் பெய்யாதுங்க பயப்படாது ங்க நல்லா இங்க நிறைய இடங்களல்லாம் இருக்குங்க சுத்தி பாக்குறதுக்கெல்லாம் இந்த பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு பொட்டானிக்கல் கார்டன் இருக்குங்க அங்க வந்து இந்த பிளவர் ஷோல்லாம் வைப்பாங்க பிளவர் ஷோலாம் பூ நிறைய வித விதமான பூ ஆயிரக்கணக்கு இருக்குங்க பூவுங்களாம் பாரின்ல இருந்து விதவிதமான பூ நீங்க பாக்கலாம் ரோஸ்சு டேலியா நிறைய பூ இருக்குங்க நல்லா பாக்கலாம் விதவிதமா அந்த பூக்களே நல்லா பாக்கறதுக்கே நல்லா இருக்கும் அது இது நல்ல பச்சை பச தேழு இருக்குங்களா அது சுத்தி பாக்குறதுக்கு அற நாள் ஆகும் பாருங்களேன் நல்லா பெ கிரௌண்ட்ல நல்லா பெரிய கிரௌண்ட் இருக்கு அங்கேயே இந்த கவர்னர் மாளிகை ராஜ்பவன் சொல்லிட்டு அது இருக்கு அப்புறம் பக்கத்துலயே வந்து ரோஸ் கார்டன் இருக்குங்க ரோஸ் உங்களுக்கு என்னென்ன கலர் வேணும் எல்லா கலர்லயும் அங்க ரோசு
இப்ப மழை பெஞ்சுட்டே இருந்தா அது வாடிடாதுங்களா
இல்லைங்க அந்த சீசனுக்கு தாங்க அந்த பூ அப்பல்லாம் மழை பெய்யாதுங்க அந்த சீசனுக்கு பூ பூக்கும் இந்த ஏப்ரல் மே அப்புறமா அந்த மத்த சமயத்துல எல்லாம் அந்த பூ பூந்துருங்க அதாவது எங்காவது ஒன்னு ரெண்டு இருக்கும் மத்த டைம்ல சீசன் டைம்ல தாங்க நல்லா ஒருக்கு மழை பெஞ்சாலும் உது உதுறாதுங்க
ஆ ஆனா சில்லன்டே இருந்தா ஒரு மாதிரி இருக்காதுங்களா எப்பவுமே ஹுட்டர் போட்டு வச்சிருப்பீங்களா என்ன இல்ல ஸ்வட்டர் போட்டு ஏதா இருக்கணுங்களா
ஆமா ஆது அப்டிலாம் இருக்குல்லங்க கிளைமேட் நல்லா இருக்கும் குளிர் லைட்டா குளிர் இருக்கும் எப்டி நீங்க ஏ சி யில இருந்தா எப்டி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க ஹையா ஹைல ஏ சி இப்ப வந்து மார்கழி அக்டோ நவம்பர் டி சம்பரல்லாம் அப்ப கொஞ்சம் சில்லுனு இருக்குங்க ஏன்னா பனி கொட்டும் அந்த புல்ல எல்லாம் அப்படியே பனி ம் அப்படியே இப்ப படர்ந்து கிடக்குங்க பனி எல்லாம் அப்ப கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் மத்த டைம்ல எல்லாம் கொஞ்சம் நார்ம எப்போதும் போலதாங்க இருக்கும் வெளியில வெய்யில் அடைச்சா உள்ளுக்கு நல்லா குளு குளுன்னு தண்ணியிலாம் நல்லா சில்லுனு இருக்குங்க தண்ணில நல்லா இருக்குங்க சில்லுன்னு ம் நல்லா இரு ஆ சிறுவானி தண்ணியோட சூப்பர் டேஸ்ட்டுங்க அது ஊட்டி தண்ணி சில்லுன்னுட்டு நல்லா ஐஸ் வாட்டர் எப்படி குடிப்பீங்க அந்த மாதிரி இருக்குங்க சில்லுன்னு அப்புறம் நீங்கல்லாம் வந்தீங்கன்னா இப்போ கால எல்லாம் உங்களுக்கு தரையில சும்மா வைக்க முடியாதுங்க சில்லுன்னு இருக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பழகிக்கும் அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் பாருங்க தெரியறது இல்ல ஆனா புதுசா நீங்களா பிளைஸ்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னாக்கா காலை கீழ வைக்கவே பயப்படுவாங்க ஆனா சாதாரணமா தான் இருக்கும் ஆ இல்ல கொஞ்ச நேரத்துல பழகி இருங்க எப்டி நாங்க கீழ வந்தா எங்களுக்கு வெயில் எப்டி ஒத் இருக்கறதில்ல உங்களுக்கு எப்போது உங்களுக்கு சாதார் ணமா இருக்குல்ல எங்களுக் வந்தா வெயில்லு ரொம்ப அழுக்கற மாரி இருக்கு அனல்ல இருக்கிற மாரி அதே மாரித்தாங்க உங்களுக்கு இங்க வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப் ப்பறோ செட் ஆயிருங்க நீ பயப்படுற மாரிலா இருக்காதுங்க வந்து பாருங்க புடிச்சி போயிரு உங்களுக்கு ஊரு டீ எல்லா இங்கெல்லா ஒரிஜினல் டீ தூளு ம் டீ வரிக்கி பிஸ்கெட்டு்
ஆ டீ தூள் எ எவ்வள இருக்குங்க டீ தூள் அத டீத்துல ஒரு செட் தோசைய வாங்கனா இல்ல ந துக்கம் செய்வாங்களா
இல்லிங்க எங்கயதாங்க டீ எல்லா பொரிச்சு அங்கங்கய எஸ் எஸ்டேட்டுங்க பெரிய ஃபேக் ட்டி இருக்குங்க இங்கி யே டீயலா பறிச்சி அங்கயே டீ தூள்ல்லா ரெடி பண்ணி இங்க இருந்தா அங்க பேக் பண்ணி போகுது ஊட்டி டீனா நல்லா பேமஸ் நல்லா இருக்கு
இப்ப தையெலோ கேள்விப்பட்டிருக்கங்க தைலும் நல்லா இருக்கும்ன்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கே போட்டி தைலோ
ஆ இந்த கற்பூரம் இல இருக்கு இல்லலைங் கற்பூர மரோ
அ ஆமாங்க
அ அந்த கற்பூர மரோ இலையில வந்து செய்வாங்க அதனால காஸிலிங்க ஆனாக்கு போட்டனா நல்லா சும்மா நல்லா வாசம் நல்லா இருக்கு கை கால் வழிய எல்லா சரியாயிருங்க ஆனா கொஞ்சோ போட்டாலுமே போது தண்ணி மாரி த்த அங்க இருக்கு எட்டிமலா இருக்காது தண்ணியாட்டு இருக்குங்க தைலோ அத நம்ம போட்டு நல்லா வாசம்ஸ் நல்லாருக்குங்க ஊட்டி தாயெல்லோ ஊட்டி வரிக்கிகெலா நல்லா ஃபேமஸ்ஸு அது கேள்வி பட்ருப்பீங்களே தைலமல்லா கற்பூர தைலம் யுக்களிபடஸ் சாயலனுு சொல்லுவாங்க நல்லாருக் கொஞ்சோ போட்டாலே போதுங்க ஆனா வாசோ கமகமன்னு இருக்கு எங்க இருந்தாலு தெரிஞ்சிரு ஊட்டி தையல அப்பிடின்னுட்டு ஊட்டி வரிக்கி கேள்விப்பட்டிருக்கீ சாப்பிட்டிருக்கீங்களா
ஆ சாப்ட்டுருக்கோங்க அது நல்லா இருக் இங்கிய விக்கறாங்க இப்போ
ஓ அங்கியு வந்துருச்சிங்களா
ஆமாங்க இப்ப ரோட்ல சைட்ல எ விக்க தொடங்கிட்டாங்க ஊட்டி வருக்கி இந்தியன் பேக்கரி வரைக்கு க செரி
ஆமா ஆமா ஆ அதனாலா இருக்கு இந்தியன் பேக்கர் வரைக்குல சூப்பரா இருக்கு
சில பக்கோ நார்மல் வர்க்கி வச்சிருக்காங்க இங்கெல்லா பாத்தீங்கனா ஊட்டி வருக்கி வச்சிருக்கு
ஆ ஊட்டி வரிக்கி தனியா கண்டுபுடிச்சடலாங்க அதனால மெது மெது ன்னு கையில பிச்சாலு நல்லா சாப் நல்லா டீல தொட்டு சாப்ட்டாலு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு இந்த ஹோம்மேட் சாக்லேட் செய்றாங்க மத்த சாக்லேட்டு ஹோமெடிஸ் தெகட்டாது நல்லா ஒடம்புக்கு நல்லாது நல்லது கொழந்தைங்கள்ளா தைரியமா சாப்டலா உம் இந்த ஹோம்மேட் சாக்லேட்
எப்டி ஒயிட் கலரு இது மட்டும்தா வேதாஜு கலர் இருக்கு
எ எல்லா கலர்லயு இருக்குங்க ஒயிட் இருக்கு ப்ரவுன் இருக்கு உ சாக்லேட்லயு நெ நெறய வெரைட்டிஸ் இருக்குங்களாமா அதுலயே இந்த கொஞ்சோ ஒய்ண் இருக்குலீங்ளா அத ஊத்திக்கிட்டு அது ஒரு சகலல நல்லா காச்டு இருக்குலீங்க அது கூட சாக்லேட் வீ வீட்டுங்களே செஞ்சுட்டு இருக்காங்க ஹோம்மேட் சாக்லேட்னு அதே ஒரு தொழில எடுத்து செஞ்சுட்டு இருக்குறாங்க அ லேடிஸ் தா செய்யறாங்கல்ல ஒரு நாலஞ்சு பேர் சேந்து அது செய்யுறாங்க அது நல்லா போய்ட்ருக்குங்க அந்த சாக்
ம் செர் செரி
செய்றது இந்த குடிசை தொழில் மாதிரி
நீங்க அப்பப்ப சாக்லேட் வாங்கிக்கீங்களா இல்ல உங்களுக்கு ஊட்டி பக்கங்களா
ஊட்டி பக்கம்தாங்க இங்கிருந்து ஒரு ஒரு பத்து இருபது நிமிஷம் தாங்க ஊட்டி அது கூட கால்மந்நேரம் தாங்க பக்கம்தான் உம் ஏனப்பா உம் செரிங்க ஊட்டி
இப்பதான் காட்டெருமை பத்தி நெறய கேள்விப்பட்ருக்கங்க நெறய காட்டு
ஐயோ நெறய வருதுங்க ஆஹ் காட்டு எருமை கரடி இருந்தாலும் அது காட்டெருமனு முதல்ல பயந்துட்டு இருந்தாங்க இப்போ அதுவும் மாடு மா அதுங்களும் நல்லா பழகி போச்சு அதுங்களும் அதுங்கள பாத்து நம்ம பயப்படுறதுல்ல நம்மள பாத்தா அதுங்கதான் பயந்துக்குது அதான் நான் சும்மா ரோட்ல வந்துட்டு போயிட்டு இருக்கு நம் தொந்தரவு பண்ணாம தான் அதுங்க நம்மள வருதுங்க இல்லன்னா அது பாட்டு போயிருங்க இந்த பக்கத்துல இந்த பால்டா சைட்லலாம் அ கேரட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா கேரட்டு் பெரிய கேரட் எடுத்து இப்ப பூமில இருந்து எடுத்து அத கிளீன் பண்ணி எல்லாம் எல்லா ஊருக்கு அனுப்ப புவாங்க ஆனா இது வேஸ்ட் ஆனது இந்த அழுகுனது இந்த கட் ஆனதுலாம் கொண்டு போய் கொட்டிருவாங்க அது சாப்டறதுக்குன்னே இப்ப காட்டெரும வர தொடங்கிருச்சுங்க இப்ப எங்க வீடு எங்க வீட்ல எங்க சொந்தக்காரங்க எங்க வீட்டுக்காரோட அண்ணன் பையன் கேரக்ட் தாங்க விக்குது அவன் வேஸ்டான அதலாம் கொண்டு வந்து வாசல்ல வச்சு ச்சி ஒரு டைம் காட்டறும வந்து பாத்துருச்சுங்க இப்ப டெய்லியுமே வர தொடங்கிருச்சு அது ப்ரெண்டு் வந்து வந்து வாசல்ல தான் வச்சிருப்பான் அது வாசல காலங்காட்டும் வந்து வாச ல்ல நல்லா கேரக்டா சாப்டிட்டு போகுது ஒண்ணு பண்ண யாரும் எதுவும் பண்றதுல பயந்துக்கு பயப்படுறதே இல்லங்க அந்தளவுக்கு ஆகிப்போச்சி காட்டுருமைங்களா முதல்லதான் பயம் இப்ப அது சாதாரண நம்மள மா மாடு மாதிரி ஆயிடுசுங்க
முட்டாதுங்க
இல்லைங்க அதுக் பாட்டுக்கு வந்து சாப்டுட்டு அது பாட்டுக்கு போகுது ப்ரெண்டு மாதிரி ஆயிடுச்சு அது ஏ ஒண்ணுதா நம்ம ஏதாவது தொந்தர பண்ணோம் தான் அது வருது அடிக்க ஏதாவது பண்ணோம்னாதான் முட்ட வருது விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு வந்துட்டு போயிருது பயமும் இல்ல
ஓ சரி சரி
ம் ஹலோ
ஆஹ் சொல்லுங்க வேற என்னங்க ஸ்பெஷல் ஊட்டில
ஊட்டில நிறைய இருக்கு இடம் சுத்தி பார்க்குற இடங்களும் நிறைய இருக்கு இந்த முதுமலை கேள்விப்பட்டிருக்கீங்களா
ஆஹ் இல்லைங்களே
அஹ் இந்த ஊட்டி சைடு ஊட்டி பக்கம் தான் ஆகும் முதுமலையும் காடு அது இந்த அஹ் அங்கந்த நிறைய விலங்கு அங்கயும் வருங்க புலி சிங்கம் நிறைய விலங்கு அங்க இருக்கீங்க முதுமலை இல்லங்க காடு பெரிய காடு ஆஹ் ரோட்லயே வருங்க முதுமலைன்றது கூடலூர் தாண்டி போனங்க ஊட்டில இருந்து கொஞ்சம் தூரம் போகணும் முதுமல இருக்கு நிறைய இடம் இருக்கு இங்க வைக்காரா இருக்கு சுத்தி பாக்குறக்கு நிறைய இடம் இருக்குங்க கார்டன் இல்ல நிறையவே இருக்கு ஆஹ வந்து பாத்தீங்கன்னா இல்ல வந்தீங்கன்னா நெறைய எட சுத்தி பாக்கலாங்க முதுமலைகளை போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வழங்குங் அ அங்க இந்த தண்ணி மாயாருனு ஒண்ணு இது ஓடுதுங்க ஆறு அது காலையிலே சாயந்திரமானா தண்ணி குடிக்க வருங்களாம் புலி சிங்க யானை உம் பெரிய பெரிய இந்த பயிர் ம் இதெல்லாம் வருதுங்களா அதெல்லாம் வந் து நல்லா பாக்கலாங்க அதுக்கு யானையல போறாங்க யானையில போலாம் சஃபாரின்னு சொல்லுவாங்க யானை மேல உக்காந்து அதுல போல அப்புற ஜீப்புங்க இருக்கு கைடுங்க வந்து நம்மள கூட்டிட்டு போய் எல்லா சுத்திக்காம் ப்பாங்க அதெல்லா அது சூப்பரா இருக்குங்க அது ஒரு நாளே ஆகும்ன்னு பாருங்களன் சுத்தி பாத்துட்டு வறதுக்கு அப்புறம் பைன் பாஸ்த்து இருக்குதுங்க ஊட்டில நெறய இடங்களேல்லாம் இருக்குங்க சுத்தி பாக்கறதுக்கெல்லாம் அதான் ஏப்ரல் மே லீவ் விட்டாச்சுன்னா எல்லா ஊட்டி ஊட்டின்னு வந்துடுறாங்களே என்ன அந்த சமயத்துல பய வார வாரம் நம்மளுக்கு இது ஊரு எல்லாமே தெரிஞ்சதுனால அவ்வளவா போக மாட்டாங்க எல்லாமே அதனால நம்ப பசாமம்பதுக்கும்ப கீழே இருந்து வறவங்க பிளைன்ஸ்ல இருந்து வர்றாங்க இல்லைங்களா அவுங்க வரவுங் எல்லா என்னா கூட்ட தெரியுங்களா ரோடே இத ஒன்வே பண்ணிட்டாங்க வர வண்டி எல்லா கோத்தக்குசு கிதங்கூரு மீதி இங்கிருந்து போற வண்டியெல்லா கீழே பிளைன்ஸ்க்கு போறதெல்லாம் பர்லியர் வழி போயிருங்க